அ வணக்கம் தோழி எப்டி இருக்கீங்க
அ எனக்கு கேக்குது நீங்க கண்டினியூவா தொடர்ந்து பேசலா
அ ஓகே தோழி
ஸ்லோவா கேக்குது வேற ஒண்ணு இல்ல ஆனா கேக்குது
கேக்குதா தோழி இப்ப நல்லா
ஆ இப்ப நல்ல கேக்குது தோழி
என்ன பண்ணிட்டு இருக்கீங்க தோழி
இப்பயா தோழி இப்பதா வந்து ஈவ் சண்டே இல்லைங்களா சாய்ந்தரம் கொஞ்சோ சும்மா இருக்கறதுனால பஜ்ஜி போட்டு சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு
ஓகே ஓகே இன்னைக்கு சண்டேன்றதுனால எப்டி போச்சு உங்களுக்கு இன்னைக்கு நாள்
இரு இருந்தாலு வந்து வழக்கம் போல அதா ப்றோ இருந்தாலு ஒரு நம்ம பாரம்
ஆமா
என்ன சொல்றது பசங்க இருக்கற வீட்ல வந்து சண்டேல்லா இல்ல எல்லா டேயு டேதா நமக்கு
கண்டிப்பா இப்ப சொன்னீங்க பாருங்க இந்த வார்த்த உண்மையா வே நூத்துக்கு நூறு உண்ம ஏன்னா என்னைக்கு பெரிய பசங்களா இருந்தா வேணா ஞாயிற்றுக்கிழம லீவு கெடைக்குன்னு சொல்லலா ஏன்னா அவுங்களு ஓய்வு எடுப்பாங்க நம்மள ஓய்வு எடுப் போன் சொல்லலா
ஆமா ஆமா
சின்ன பசங்களா இருந்தா அவங்களோட சேந்து தெனமு நம்ம ஓட வேண்டியதா இருக் கு ஓய்வுன்ற ஒன்னே கெடைக்காம போய்டுச்சு
ஆமா தா எல இலக்கி பாருங்க எப்பயு போய்ருலானு ஸ்கூல் இல்லைன்றவனே ஒடனே நல்லா தூங்க ஆரம்பிச்சுட்டாங்க எட்டு எட்ரைக்கு எள்றாங்க
ம்
என்னங்க பண்றது
சரி சரி தோழி இன்னைக்கு மதிய உணவு என்ன பண்ணீங்க
இன்னைக்கி கொஞ்சோ வெளில வேல இருந்தது அக்கா வீடு வரைக்கு
ம்
அதனால அங்க போயிட்டு கொஞ்ச நேரோ இருந்துட்டு
ம்
அந்த ஊர்ல கொஞ்சோ வந்து பாத்தீங்கன்னா அது நல்ல கிராமமா இருக்கு நல்லா இருக்கு அந்த செடிங்க அதுக்கப்பற பாத்தீங்கன்னா தோட்டங்க அது நில ஆயோ அதெல்லா வந்து நல்லா இருக்கு அங்க சுத்தி பாக்கறதுக்கு நல்லா இருக்கு நமக்கு வந்து ஒரு இயற்கையை அமஞ்ச மாரி இருக்கு அதனால வந்து பாத்தீங்கன்னா செரி நம்ம வந்து அங்க போயிட்டு வர்லா அப்டின்னு சொல்லிட்டு சும்மா ஒரு மணி நேர வச்சுக்கங்களே போயிட்டு கொஞ்ச நேர இருந்துட்டு அ நிலத்தல்லா அப்டி பாத்துட்டு அவங்க கூட கொஞ்ச நேர இருந்துட்டு பேசிட்டு அதுக்கப்பற வந்துட் இன்னைக்கு எப்டி சொல்றது ஒரு அரநாள் அதுலே போயிடுச்சு அங்கேயே சாப்ட வேண்டியதா போயிடுச்சு அங்கேயே சாப்ட்டுட்டு இருந்துட்டு அப்டியே வந்துட்டோ என்ன பண்றது நமக்கு அங்க இருக்குது ஒரு சண்டேதா இல்லைன்னா மத்த ஞாயிற்றுக்கிழங்றது கெட வெளியு போ முடியாது எதோ ஒரு ஞாயிற்றுக்கிழம கெடச்சா போது அப்டின்னு சொல்லிட்டு நம்ம போயிடுறோ இப்ப வேலைக்கி போறவங்கல்லா இன்னைக்கி ஒரு நாளதா ஏதோ ஃப்ரீயா இருக்காங்க அவங்க இல்லைன்னா என்ன பண்ணனு மத்த நாள்ல்லா காலையில எழுந்து மட மடண்ணு பாக்ஸ் கட்டணு எடுத்துன்னு போணு அவங்ளுக்கு கட்ணு பசங்களுக்கு கட்ணு வீட்டுக்காருக்கு செய்யணு இந்த மாரி நெறைய ஆ வ வ ஆயிடுதில்லைங்ளா அப்போ நமக்கு மண்டே நாவே மண்டேவா
அப்டின்ற மாரி ஒரு ஆமா ஆமா தோழி திங்க கிழமனாலே எல்லாருக்குமே ஒரு பரபரப்பு காலையில ஒரு ரெண்டு மண் நேர பரப்பர
சொல்லுங்க தோழி
திங்க கிழமனாலே ஒரு பரபரப்பா ஒரு ரெண்டு மண் நேர அப்டியே ஓடுது அந்த ரெண்டு மண் நேரத் துக்கு நம்ம எவ்ள வேல செய்யறோம்னு நமக்கு தா தெரியு
அதுவு இல்லாம நம்ம மறுநாளு அததா செய்றோ ஆனா அந்த திங்கக்கிழம வந்துட்டாவே வந்து திங்கக்கிழம வந்துருச்சு அப்டின்னு ஆயிடுது அப்டி செவ்வாய்கிழமையு பாத்தா ஆ செவ்வாய் கிழமன்னு பாத்தா இ அன்னைக்கு அந்த வேலைய செய்யறோ நம்போ ஆனா பாத்தீங்கன்னா அந்த
தினமுந்தா தோழி அந்த வேல செய்யிறோ ஆனா நமக்கு வந்து திங்கக் கிழமன்றது மொதல் நாள்ன்றதுனால நமக்கு அப்டி தெரியுது
அதுவு இல்லாம அதுக்கு முன்னாடி வந்து நம்ம என்ன பண்ணிருப்போ ஞாயிற்றுக்கிழம என்ன பண்ணுவோ ஞாயித்துகிழம தானே அப்டின்னு சொல்லிட்டு நல்லா தூங்கிடுறோ நம்மளு லேட்டா தா எழுந்துவோ
அதேபோ சாட்டர்டே சனிக்கிழமன்னு போது பசங்க என்ன பண்ணுவாங்க அவுங்க பேக்கு பூட்ஸ் ஷூ அண்ட் சாக் லன்ச் பேக்கு எல்லாத்தையு லீவு தானேன்ட்டு அங்கங்க தூக்கி அடிச்சிடுவாங்க அத திங்ககிழம தேடி எடுத்து அந்த ரிப்பன தேடி அத தேடி இத தேடி
ஆமா அதுக்குனு
எல்லாத்தையு கட்டி அனுப்புறதுக்காட்டியு பாதி உயிர் போயிட்டு அந்த உக்காருவோ பாருங்க அவங்கள அனுப்பிட்டு ஒரு பெரு மூச்சுவிட்டு அப் அப்படான்ட்டு அப்பதா நமக்கு வேல முடிஞ்ச மாரி ஒரு ஃபீல்
இதுல என்ன ஒண்ணுனா வீட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அவுங்கள அம்ச்சுட்டு மறுபடியு வீட்ல இருக்கற வேலைய ஸ்டார்ட் பண்றாங்க வேலைக்கு போறவங்க என்னா பண்றாங்கன்னா வீட்ல எல்லாரையு அம்ச்சுட்டு இவங்களு வேலைக்கு போயிட்டு வேலைய அ ஸ்டார்ட் பண்றாங்க க கம்பெனிலயோ எங்கயோ அவங்க போறாங்கன்னா அந்த எடத்துல இருக்கற வேலைய தொடர் தொடந்து ஸ்டார்ட் பண்ணி அத தொடர ஆரம்பிச்சிர்றாங்க
ஆமா தோழி வீட்ல இருக்க வேலயு பாக்கணு வெளிய இருக்க வேலையு பாக்கணு வேலைக்கு போறவங்க காலைல பசங்க கெளம்பறதுக்கு முன்னாடியே பரபரப்பா அவங்களோடவே சமைச்சு கட்டி எல்லா வேலையு முடிச்சு குளிச்சு கிளம்பி போயிட்ணு வீட்ல இருக்கவங்கன்னா கொஞ்ச நம்ம இந்த இந்த வேலைய அப்பறமேட்டு துணி தொவைக்கிற வேலைய பசங்களா கெளம்பனதுக்கு அப்பறோ கூட பாத் துக்லா அப்டின் நெனைப்போ
சாயந்தர வந்தவுன்னே என்ன பண்றாங்கன்னா அ வேலைக் கு போயிட்டு வந்தவுன்னே துணி போட்றாங்க மொதல் வேலையே அதுதா ஏனா மறுநாள் வேணு அப்டின் சொல்லிட்டு
ம் ம் அதே போல நாளைக் கு என்ன வேணுன்றதெல்லா ரெடி பண்ணி வச்சுட்டிங்களா சமைக்கிறதுக்கு குடுத்து அனுப்பறதுக்கு
அவ் சொல்லிட்டாங்க தோழி அவுங்களுக்கு வந்து தக்காளி சாத வேணு அது தக்காளி சாதமா இல்லாம நாங்க வந்து என்ன பண்றோனா அ எண்ணெ கடுகு
பிரியாணி மாரி
இல்ல அ எண்ணெ கடுகு வெங்காயோ பூண்டு பூண்டு வந்து த ட்டி போடுவோ உரிச்சிட்டு தட்டி போடுவோ அதல்லா நல்லா எண்ணெயில வதக்கிட்டு ரெண்டு வெங் காயோ கொஞ்ச ஒரு பாக்ஸ்க்குனும் போது ஒரே ஒரு வெங்காயோ இல்ல ரெண்டு பாக்ஸ் கட்ணுனா ஒரு ரெண்டு வெங்காயோ நாலு தக்காளி போட்டுப்போ ஏன்னா வந்து அவுங்க அந்த தக்காளிக்கு தான சாப்பர்றாங்க அது போட்டு நல்லா வத க்கிட்டு உப்பு அதுக்கப்றோ பாத்திங்னா கொஞ்சோ கரம் மசாலா ஏதாவது இருந்துச்சுனா அந்த ஃபிளே அந்த ஒரு டேஸ்ட்டுக்காக அந்த சுவைக்காக அத போட்டுட்டு அதுக்கப்பறமா வந்து சிக்கன் மசாலா அதுவு வேணுனா நம்மளோட விருப்பந்தா இல்லன்னா வெறு மொளகா தூள் இருக்கு அத போட்டுட்டு நல்லா வெ அந்த எண்ணெலயே வந்து பாத்தீங்னா தக்காளி வெங்காயோ எல்லா நல்லா வதக்கி அதுக்கப்பறமா சாப்பாடு போட்டு அதுல கலக்கிட்டு அதுல கொத்தமல்லி கருவேப்பிலல்லா தூவிட்டு நா வந்து பசங்களுக்கு குடுக்கறதுனால சீரகமல்லா சேத்துப்ப சீரகம் வெந்தியம் வெந்தியல்லா வயித்து வலிக்கு ரொம்ப நல்லது அதனால வெந்திய நெறைய சேத்துப்ப என்னுடைய சமயல்ல வெந்திய சீரக இல்லாத சமையலே இருக்காது ஏன்னா அவுங்களுக்கு அது ஆ குக்கர்லே சரி இல்ல இது கடாயில தாளிச்சிட்டு சாதம் தனியா வடிச்சு சாதம் போட்டு கலக்கி குடுத்துருவே ஏனா வந்து அவுங் சீக்கிரமா சாப்பர்றோ இல்லை அவுங்க வந்து அன்னைக்கே கேட் டாங்க எனக்கு வந்து இது செஞ்சு குடுத்துருங்க திங்க கெழம
ஆ
அப்டினு அவுங்களே சொல்லிட்டாங்க அதனால வந்து க்கு இன்னைக்கு பிளான் எது இல்ல நாளைக்கு அய்யோ இத சமைக்கணுமா அத சமைக்கணுமா அப்டின்ற பிளான் எது இல்ல ஆல்ரெடி சொல்லியாச்சு எனக்கு இதுதா வேணும்ன்ட்டு
ஆ
அதனால அத செஞ்சு குடுத்துருவே அத செஞ்சுட்டு ஊருகானா அவங்க ஊருகா கேட்டாங்க எங்க மாமியார் வந்து செஞ்சு குடுத்துட்டாங்க ஊருகா அதனால எனக்கு அதுதா வேணும்னு சொல்லிட்டாங்க இல்லன்னா உருளக்கெழங்கு வருவல் அ அந்த மாரி ஏதாவது குடுக்கலா வேற ஏதாவது பொரியல் மாதிரியோ ஏன்னா அவங்க ஏன்னா அவங்க செஞ்சு குடுத்துட்டாங்க இல்லிங்கலையா இப்ப வீட்ல இருக் காது காலி பண்ற வரைக்கு அவங்க எப்டி தூங்குவாங்க சொல்லுங்க ஏன எல்லாத்துக்கு அதுதா
ஆ சரி சரி தோழி
ஏ எல்லாத்துக்கு என்ன பண்ணுவாங்க அதுவேதா எடுத்துப்பாங்க எதுக்காருந்தாலு ஒருது
ச்சா தோழி
ஆ முடிஞ்சிருச்சு முடிஞ்சிருச்சு அதுதா அ பஜ்ஜி செஞ்சோ சாப் போட்டு அதுக்கப்பமா டீ குடிச்சுட்டு கொஞ்ச நேர அப்டியே
ம்
ஒக்காந்துட்டோம்னா அவளதா நைட் ஆயிடுது மறுபடியு மாறா டிஃபன் செய்யணு மறுபடியு
ஆமா மறுபடியு அதே ரொட்டேன் ஒர்க்குதா நமக் இது செஞ்சு எத்துனு வந்து குத்துட்டு போனு அது செஞ்சு எத்துனு வந் அ நமக்கு எங்க ரெஸ்ட்டுன்னு ஒண்ணு இருக்கு சொன்ன மாரி ஹவுஸ் ஒய்ஃப் பண்றவங்களுக்கு ரெஸ்ட்ன்றதே ஒன்னுல்ல
ஆமா ஆமா தோழி எங்க வந்து எப்டி சொல்றது
போறாங்களா அது போற டிராவலிங் ஒரு எப்டி சொல்ல ஒரு ரெண்டு பாட்டு கேட் பாங்க கொஞ்சம் ரிலாக்ஸா யாருகிட்டயாவது பேசுவாங்க நம்ம என்னாதான்
எனக்கு தெரிஞ்சு அ வீட்ல வந்து ஆ தொடர்ந்து அது வேல செஞ்சிக்கிட்டே இருக்றோ இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா அதே சமையல் அதே தொடப்ப அதே பெருக்குறது இதேதா இத வேலைக்கு போறோங்கன்னு பாத்தீங்கன்னா நாலு பேரு கிட்ட ஆ நாலு பேரு கிட்ட பேசுவாங்க நாலு விஷய தெரிஞ்சு
ம் இல்ல தோழி வீட்டு வேலன்றது அவங்களுக்கு காலையில ஒரு ஒம்போது பத்து மணிக்குள்ள முடிஞ்சிடு தோழி நம்ம ஃப்ரீயா தான இருக்கோ ஆ எழுந்து செஞ்சுட்டு ஓடிறாங்க அதுக்கப்பறம் நைட்டு வந்து ஆளுக்கு ஒரு ரெண்டு தோசையை ஊத்தி சாப்ட்டு படுத்துடுறாங்க ஆனா நம்மள சொல்லுங்க சாயங்காலா ஆனா இவங்க வர்றதுக்கு முன்னாடி எல்லா செஞ்சு வைக்கணு
ம் அதுக்கு தகுந்த மாரி வீட்ல இருக்கிறோ ஆ வீட்ல இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா பொறுமையா எழுந்து செஞ்சு அவங்க அமிச்சிட்டு அதுக்கப்பற எல்லா வேலையு தொடர் தொடந்து செய்வாங்க அவங்க வேலையை தொடர ஆரம்பிப்பாங்க வேலைக்கு போறவங்க பாத் பாத்தீங்கன்னா மூணு மணிக்குல்லா எழுவாங்க
ம்
ஆறு மணிக்குல்லா வேலைக்கு போறவங்க இருக்காங்க இலைங்களா ஒரு சில பேரு என்ன பண்றது நமக்கு பெண்கள் வந்து ஆனா வந்து வெளியே போய் வேலைக்கு போய் சம்பாதிச்சு அவங்க சுயமா அந்த கால்ல நிக்கத் நல்ல விஷயந்தா இந்த காலத்துக்கு
ம் ம்
உடு எதுவு தேவைக்காக ம்
அதே நம்பளு வாழ்க்கையில நல்லா சம்பாரிப்போம் எல்லாருக்குமே தேவைகள் இருந்துருக்கு இருக்குது அது தோழி யாருக்கு இல்லாம இல்லையே
ஆஹ
ஓகே தோழி உங்களோட பேசுனது மிக்க மகிழ்ச்சி திரும்பவு நேரோ கெடைச்சா திரும்பவு இன்னொரு கால்ல பேசலா ஆ எனக்கு கேக்குது தோழி ஆ கேக்குது தோழி நன்றி தோழி
நன்றி